ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது
ஆ என்ன பண்றீங்க சாப்ட்டச்சுகளா
ஆ சாப்ட்டுட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு
என்ன சாப்ட்டே இன்னைக்கு சாம்பார் தா ஒரு ஸ்பெஷலு இல்ல
சண்டேனா எப்பவுமே சிக்கன் மட்டன் இல்லையா
ஏதாச்சு சிக்கன் மட்டன் எடுப்பாங்க பட் எடுக்கல இன்னைக்கு
ஓகே
அங்க என்ன சாப்பாடு
இங்கேயு அதே தா மே இன்னைக்கு அதேதா சாம்பார் இங்கதா இதுக்கு மேலதா ஈவினிங்கு இல்ல நைட்டு தா நண்பா நான்வெஜ்ஜு எதானு
எடுப்பாங்கன்னு
ஆமா
செரி உங்களுக்கு என்ன காய்கறி வந்து ரொம்ப பிடிக்கு
காய்கறினா கேரட்டு இந்த பொட்டேட்டோ இந்த மாரி ஏதோ ஒன்னுதா வெஜிடபிள்ஸ்ல வெஜிடபிள் கம்மி ஆமா நான்வெஜ்ல்ல இருந்த சிக்கன் மட்டன் எப்பவுமே நம்ம சிக்கன் தா இல்லன்னா எக்கு
ஓ நீங்க வந்து அதிகமா மாமிசம் அதிகமா சாப்பிடுவீங்க போல
ஆமா
எனக்கு காய்கறில ரொம்ப பிடிக்கிறது என்னன்னா கேரட் ரொம்ப பிடிக்கு பீட்ரூட் கோவக்கா முருங்கக்கா
என்ன பச்சைக்காய்ங்களா சாப்டுவீங்களா இல்ல வேக வச்சு வேக வச்சு இந்த பொறியல் செஞ்சு சாப்பிடுற மாரியா
கே ஓ எதல்லா பச்சையா சாப்பிடலாமோ அதெல்லா பச்சையா சாப்பிடுவே பட் வெண்டைக்கா தா சில பேர் பச்சையா சாப்பிடுவாங்க நா பச்சையா சாப்பிட எனக்கு பிடிக்கு
ஆமா நா கூட பாத்திருக்கே தக்காளிய கூட சில பேர் சாப்பிடுவாங்க வே
ஆ தக்காளி சாப்பிடுவே காய்கறிகள்ல சேலட் பண்ணுவாங்கல்ல எல்லா காய்கறியு ஒன்னா சேத்து அந்த சேல வெறும் சேலட்டு காய்கறிகள் மட்டும் அதுல மாவுள எதுவு ஆட் பண்ண மாட்டோ சேக்க மாட்டோ அந்த வெஜ் சேலட் வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு அதனால எதுயெல்லா காய் காயின்னு முடியுதோ அந்த காய்யெல்லா வாங்கி இப்போ ஆ ஆ உதாரணத்துக்கு சொல்ல போனா கோவக்கா கேரட்டு வெள்ளேரிக்கா பூசணிக்கா இந்த மாரி காய் காய்ன்னு முடியுற காய் எல்லா வாங்கி அத பொடிசா நறுக்கி அதில கொஞ்சோ மெளகு போட்டு அது சும்மா எல்லாத்தையு மிக்ஸ் பண்ணி கலந்து சாப்பிடவு நல்லா இருக்கு
நாங்களு அப்டிதா சாப்பிடுவோ நாங்க கொஞ்சோ லெமனு கொஞ்சோ எஸ்ட்ரா ஆட் பண்ணிப்போ தக்காளி வெங்காயோ போட்டு பச்சி பச்சை காய்ங்கள கூட அப்டி போட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு
நல்லா இருக்கு ம் கேரட்டு வந்து கேரட் சாப்பிட்டறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நா சொல்றே கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதுல வந்து என்ன சத்து அதிகமா இருக்கு அப்படின் பாத்தோம்னா விட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்கு இப்ப நம்ம கேரட் டெய்லி நம்ம சாப்பிட்டோ தினமு சாப்பிட்டோ அப்டின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் ஏன்னா இப்போ உள்ள காலத்துல நெறைய மக்களுக்கு வந்து அதிகமா வந்து நோய் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு என்ன காரணம்னு பாத்தோம்னா அவங்களுக்கு வந்து எப்டின்னா ஃபுட்டோட அவேர்னஸ் இல்லாம உணவோட பாதுகாப்பு இல்லாம என்ன பண்றாங்கனா அதிகமா கடையில வாங்கி சாப் புறாங்க சோ கடையில வாங்கி சாப்டும்போது அவங்க வந்து எந்த எண்ண யூஸ் பண்றாங்கன் நமக்கு தெரியாது ஸோ எந்த பொடி யூஸ் பண்றாங்க நமக்கு தெரியாது அவங்க அந்த பேக்கிங் டேட் எல்லா வந்து முடிஞ்ச டேட் கூட அவங்களுக்கு தேவ போட்டு ஏதோ பண்ணி கொடுக்கணுங்கிற மாரிதா யோசிப் பாங்க அதனால அதிக கடையில வாங்கி சாப்றதுனால நெறைய நோய்கள் வந்து மக்களுக்கு வருதுனால நம்ம ஆரோக்கியமா சாப்டணு அப்டின்னா நெறைய காய்கறி அதாவது பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டா நல்லது ஆனா நம்ம என்ன பண் றோ அப்டினா அதிக மாமிசம் அதாவது நான்வெஜ் தா அதிகமா சாப்டுறோ ஆனா அதுல அத விட எதுல அதிகமா சத்து இருக்குன் பாத்தோங்கன்னா காய்கறிகள்லதா இருக்குது அதனால காய்கறிகள்ல இருந்து எனக்கு கே சாப்பிடறது இல்ல அது கரெக்ட் தா ஆனா ஒரு சில குடும்பத்தில வந்து இந்த மாரி காய்கறி சாப்டுறவங்க இருக்க தா செய்யுறாங்க இப்ப ஃபார் உதாரணமா எக்ஸாம்பிள்க்கு சொன்னா எங்க வீட எடுத் துக்கனு நாங்க வந் வீக்லி வீக்லிலா வந்து மட்டன் சிக்கன் இந்த மாரி எடு கோழி கறி ஆட்டுக்கறி எல்லா எடுக்க மாட்டோ ம் ரேரா தா எடுப்போ எது நல்லதுன்னபாப்போ மீன் வந்து உடம்புக் நல்லதா அதனால எந்த மீன் சாப்பிட்டா நல்லதுன் பாத்து மீன் சாப்பிடுவோ மித்தபடி வந்து மோஸ்ட்லி அவாய்ட் என்னதுன்னா சிக்கன் எடுக்கவே மாட்டோ கோழிகறி எடுக்கவே மாட்டோ ஆட்டுக்கறி வேணா எப்பவாச்சு எடுப்போ அதனாலே நமக்
காய்கறி சாப்ப பவுடரு இந்த கிரீமு ஃபேஸ் கிரீமுன் அது வாங்கி அத யூஸ் பண்றாங்க இப்போ எல்லாரு காய்கறி சாப்ட்டா ஹால் ஆரோக்கியமா இருப்பாங்க பட் இப்போ எல்லா அதிகு தகுந்த மாரிதா இந்த ஆன்லைன்ல பிரோட்டீன் பவுடரு கிரீமு ஃபேஸ் கிரீமுன் வாங்கிக்கிறாங்க அதுக்காக
ம் நம்ம வந்து கேரட் சாப்பிட்டோ அப்டின்னா நம்மளுடைய தோல் ஸ்கின் முதற்கொண்டு பலபளப்பா இருக்கும் செரிமான ஆரோக்கியமா இருக்கு உடல் எடைய வந்து நம்ம ஸேபிளா வச்சுக்கலா சோ நெறைய நன்மைகள் இருக்கு கேரட் சாப்றதுனால நீங்க வந்து நகரத்துல வசிக்கிறீங்களா கிராமத்துல வசிக்கிறீங்களா
நா நாட்ல இதுல சிட்டில இருக்கே
நகரமா சோ நகரத்துல வசி சிக்கிறதுனால இப்போ கிராமத்துல வசிச்சிரும்னா நெறைய வீட்ல வந்து தோட்ட இருக்கு
ஆமா தோட்டத்துூர்வு இருக்குனால அவங்க ஆமா
அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனா நெறைய பச்சையாவே எல்லாமே அவங்ளுக் இயற்கையாவே கெடைக்கு இப்போ நம்ம நகரத்துல இருந்தோம்னா அங்க வந்து அந்த அளவுக்கு தோட்டோ வயல்வளிகள் எல்லா வெச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கைள இயற்கையான காய்கறிகள் வந்து கொஞ்ச கம்மிதா ஏன்னா சந்தைக்கு போய் தான் வாங்குவோ ஏனா அதுல நெறைய கழிவு ரசாயனம் மருந்து அந்த மாரி நெறைய வந்து தெளி க்கறதுனால அது வந்து ஆஹ நமக்கு வந்து ஒரு சத்தானதா அப்டிங்கறது நமக்கு எந்த அளவுக்கு உண்மைங்கறது நமக்கு தெரியாது நாம சந்தைக்கு போறோ அங்க இருக்கிற காய்கறிளை வாங்கி நாம சாப்பர்றோ ஏதோ இது சத்தானதுனு நெனைச்சு அதனால நீங்க வந்து என்ன பண்ணு அப்டின்னா கிராமத்துல ஏதாச்சு இப்ப எங்க களுக்கு எங்க வீடு கிராமத்துல இருக்குது சோ நீங்க ஒரு நாள் எங்க கிராமத்க்வாங்க எங்க விட்டு காய்கறிகள் இருக்குது பூ இருக்குது ஒரு நாள் நா எல்லாத்தையு கூட்டி போய் காமிக்கிறே அதெல்லா பாத்தா உங்களுக்கு கொஞ்ச ஆசையா இருக்கு ஏனா கிராமத்துல வாழும் போது நெறைய இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த மாரி இருக்கு ஏனா நகரத்துலருக்கு போது ஆஹ நெறைய இருக்குது
ஆமா
இப்ப நகரத்துல இருக்கு போது என்ன சொல்லானா வீடுகள் எல்லா ரொம்ப நெருக்கமா இருக்கு அந்த அளவுக்கு வந்து காத்துவசதி எதுவு இருக்காது இப்போ நம்ம கிராமத்துலு பார்த்தோனா வீடு எல்லாமே தள்ளி தள்ளி இருக்கு நிறைய மரங்கள் வளர்த்துருப்பாங்க அதனால நெறைய நமக்கு காத்து கெடைக்கு சுகாதாரமா இருக்கிற மாரி நமக்கு ஒரு உணர்வு இருக்கு
சோ நீங்க அப்போ விவச சாயம் பண்றீங்களா வீட்ல விவசாயம் பண்றாங்களாப்போ என்ன என்ன பொருள் என்ன இது வெளச்சல் பண்றீங்
என்ன போட்டிருக்காங்கனா அரிசி போட்டிருக்காங்க அதுக்கடுத்து காய்கறிகள்னு பாத்தோன்னா வெண்டைக்காய் தக்காளி பீன்ஸ் போடுறது இருக்காங்க தோட்டத்துலந் பாத்தீங்கனா பூ மல்லிகைப்பூ பிச்சிப்பூ அரளிப்பூ அதுக்கடுத்து இந்த காட்டு பிச்சனு சொல்வாங்க அந்த பிச்சி தோட்டத்துல திரும்ப தென்னைமரோ இருக்கு நெல்லிக்காருக்கு முருங்க மரோ இருக்குது
இப்ப நீங்க அப்போ நீங்க சந்தைக்கு போய் காய்கறி வாங்குறது
வாங்கணுனு தேவையில்ல ஆமா தோட்டத்துலே இருக்கதுனால தோட்டத்துல உள்ளழுதா நா சொல்றே அதாவது அதோடைய மக் மக்களுக்கு விழிப்புணர்வு பத்தி தெரியல உணவோட முக்கியத்துவம் பத்தி தெரியாமதா அவங்க என்ன பண்றாங்கனா ஏதோ கெடைக்கறத வாங்கி வாங்கி அப்டியே சாப்ட்டுகிறதாங்க நீங்க பழங்கள் சாப்ட்றீங்களா உங்ளுக்கு என்ன பழங்கள் ரொம்ப பிடிக்கு
எனக்கு வந்து பழங்கள்ன்னா போமோ கிரேனேட் புடிக்கு அது எல்லன மாதுளப்பழம் அப்புமா பூஷ்ணிகா பூஷ்ணிகானா ஃப்ரூட்ஸ்ல வராது காய்கறில வரு தர்புத் தர்பூஸ்னி ஆமா
ஆஹ எனக்கு பழங்கள்னு சொல்ல போனா நா எல்லா பழமுமே சாப்பிடுவே அதுல ரொம்ப பிடிச்ச பழம்னா ஆப்பிள் கொய்யா புடிக்கு
ஓகே
ஏனா ஆப்பிள் பழம்னா வந்து அதுல வந்து அ நம்மளுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா உயிர்ப்பு சக்தி அதிகரிக்கு இன்னொன்னு இப்ப உள்ள காலக்கட்டத்துல நா இப்பதா கொஞ்சொ நேரத்துக்கு முன்னாடி சொன்னே நோய்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே வருது இப்ப நம்ம டெய்லி வந்து தினமு சில விட ஒரு இரண்டு நாளைக்கு ஒரு மொற கொய்யாப்பழொ சாப்பிட்டோம அப்டின்னா மலர் சிக்கல தடுக்கு இப்ப சர்க்கரை நோய் வந்து நூத்துக்கு தொண்ணுத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து எல்லா மக்களுக்கு இருக்கு அந்த சர்க சர்க்கர நோயை கட்டுப்படுத்தனுனா கொய்யாப்பழொ வந்து ஒரு மருந்து கொய்யாப்பழத்து வந்து காயா சா ன்னா அது வந்து செரிமானத்த மேம்படுத்து சர்கக்கர அளவு வந்து கட்டுப்படுத்து நம்ம சரும ஆரோக்கியத்த கூட பாதுகாக்கு ம் இப்போ சின்ன பிள்ளைல அப்டின்னு பாத்தோனா நம்ம கிராமத்துலதான இருக்குறோ கொய்யா மரொ இருக்கு அதுல கொய்யா எல இருக்கு தெரியுமா கொய்யா எல சாப்ட்டு பாத்துருக்கீங்ளா
இல்ல நா கொய்யா பண்ணது அதிகமா சாப்ட்டது இல்ல எனா எங்க கெடைக்காத வே ரேர் ஆமா
ஆ அரிதா கெடைக்கு கொய்யா எலைல உப்புவு புளியு வச்சு சேத்து சாப்ட்டோனா அதோட சுவை வந்து நல்லா இருக்கு அப்போ வந்து நம்ம பல் வலிக்கும் போது இந்த மாரி சாப்ட்டோனா பல்லு வலி வந்து கொஞ்சொ கொறையு
நா கண்டிப்ப ட்ரை பண்ணி பாக்குறே ஒரு டைம் ஆச்சு
ஆ ட்ரை பண்ணிப்பா முயற்சி பண்ணி பாருங்க அதுக்கடுத்து ஆப்பிள் பாத்திங்கன்னா அதுல வந்து வைட்டமின் சி சத்து இருக்குது அத சாப்பிட்டீங்க அப்டின்னா இப்போ நம்ம உடம்புல வந்து இதயொ கல்லீரல் கணயம்னு நெறைய பாகங்கள் இருக்கு அதுல வந்து இதயத்துக்கு வந்து ரொம்ப அந்த சரிமான இதுக் கு வந்து ரொம்ப நல்லது அதுக்குது உடல் எடைய வந்து அ சமமா வச்சுருக்கு ஆப்பிள் வந்து நார்ச்சத்து அதிகமா இருக்கு நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு தன் தன்மைய வந்து அதிகரிச்சு அது என்ன பண்ணுனா நோய நோயோட அபாயத்ல இருந்து நம்மல கொறைக்கு இந்த புற்று நோய் திரும்ப நீரீழிவு நோய் எல்லா வருதுல அதுலெர்ந்து வந்து பாதுகாக்கு தடுக்கு அதுனால நீங்க வந்து இனி பழங்கள் வாங்கி சாப்ட்றத இது பண்ணிக்கோங்க பழங்கள்லிமே இப்ப தர்பூசணி எடுத்துக்கிட்டோ அப்டின்னா இப் போ ஒரு பரவலான செய்தி வந்துச்சு அதா தர்பூசணிய சாப்ட்டது துனால ஒரு குடும்பொ நாலு பேர் உள்ள நாலு பேருமே எறந்துட்டாங்க அப்டின்னு போட்ருந்தாங்க செய்தில ஆனா நம்ம வந்து தர்பூசணி வாங்கும்போது அத அ அத வாங்கும்போது பாத்து வாங்கணு
அப்னா அது வந்து ரீசண்டா வேற எதோ அவுங்க சாப்ட்டு இத சாப்ட்டனால அது இன்னு ரீசன் என்னன் தெரியல
ட்டாங்க அப்டின்னு சொன்னாங்க அ தர்பூசணில வந்து என்ன சொல்றதுன்னா கலர் பாத்து வாங்கணு கலர் வந்து ஓவரா இருக்க கூடாது ரொம்ப டார்க் ரெட்டா இருந்துச்சு அப்டின்னா டார்க்கு ரெத்த சிவப்புல இருந்துச்சுன்னா அதுல எதோ சம்திங் கலந்துருக்காங்கன்னு அர்த்தம் அதுனால அது தர்பூசணியோட நன்மை யில வந்து கொஞ்சோ என்ன எதுனால இப்டி இருக்குதுன் நம்ம பாத்துட்டு வெட்டி வந்து வாங்கணு
கண்டிப்பாங்க கண்டிப்
ம் கீரை வந்து என்ன கீரைையல்லா சாப்ட்ருக்கீங் என்ன கீரெல்லா உங்களுக்கு தெரியு
நா ரெகுலரா இங்க எப்பவ்மே சிறுகீர சாப்டுவே
சிறுகீரை மட்டுந்தா
ஆமா சிறுகீர பால் கீர கா எப்பமே அது இருக்கு வீட்ல
அது ரெண்டுந்தா அது ரெண்டு இருக்கு முருங்கக்கீரை
முருங்ககீரா இங்க நமக்கு அது ரேர்தா ஏன்னா எப்பியாச்சு இங்க பக்கத்துல இருக்க வீட்டு பக்கத் ல தோட்டோ இதா இருந்துதா அங்க அங்கிருந்தே எடுத்துட்டு வருவாங்க
ஓ செரி செரி முருங்கை கீர வந்து முன்னாடியெல்லா என்ன பண்ணுவோன்னா எல்லார் வீட்லியுமே கெடைக்கு ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ